சொல்லுங்க்கா நல்லா இருக்கீங்களா ஹலோ ஹலோ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நா நீங்க நல்லாருக்கீங்களா ஹலோ
அப்பறோ ஊருக்கு போய்ட்டீங்களா என்னைக்கி போனீங்க மண்டே போனீங்களா
ஒரே நிமிஷ என்னது சவுண்டு எத்தன ம் ஏ வராதா ம் ம் வரு வரு நா நா நானா செவ்வாய்கிழம வந்தே ஊருக்கு அங்கே செவ்வாகிழம சட்டோனா ஹலோ
ஆ அக்கா
அங்க செவ்வாகிழமை ஷாடௌன்ங்குறதுனால செவ்வாகிழமையே வந்துட்டே
ஓ செரி செரி
ம் இல்ல இல்ல இப்பதா பருப்பு சாப்பாடு வச்சிருக்கு இனிமே தா சாப்புனு
ஒரே ஒரே நிம்ஷ ஏன் முடிஞ்சிருச்சா ஓ மணி எட்டு ஆயிடுச்சா அடுத்து பாக்கலையா நெட்டு வேற கடைக்கிலியா அக்கா ஒரே நிம்ஷ காவியா அக்கா இன்ன சமையல்
பருப்பு சாப்பாடு
இன்னெக்கா அன்னைக்கு பருப் இது சாப்பாடு இன்னைக்கு பர்த்து சாப்பாடா ஒர் வேள காரியா பேசுறனைக்ல பருப் சாப்பாடோ ஆஹா அன்னைக்கு அதா சொன்னீங்க ஒரே பருப்பு சாப்பாடு பாரும்மா காவியக்கா வீட் ட்ல பருப்பு சாப்பாடா வைக்கிறாங்லா
இல்ல என்ன செய்லான் கேட்டாங்க சேர் சரி அதா ஈஸியா இருக்கு செஞ்சிட்டு சீக்கிரமா சாப்ட்டு படுத்துக்லா ஒரே இதா மீதில்லா செஞ்சா கொஞ்சோ கஷ்டமா இர்க்குமான் அதனால் அப்றே இன்னிக்குதா கோதுமயே அரச்சு சட்டு வர போய்ர்க்காங்க அனால அத அரைச்ட்டு வந்தோனிதா சப்பாத்திலா சுடணு
நாடாதா
ம்
வர்க்ல்லா முடிஞ்சிர்ச்சா
ஹு வர்க் முடிஞ்சிர்ச்சி மௌஸ் இல்லாதனால கொஞ்சோ கஸ் ட்டமா இருந்துச்சா மௌச சாங் மௌசு வாய்ன்க்லா இப்பதா மூ இதாய்ரி ச்சு அது ஒயர் மௌசு அனால ஒயர் வந்து லூசா இருக்கனால நா ஒர் பக்கலுத்தனா அது ஒர் பக்கோ போதே அனாலக் ஒரு ரெண்டு மூண் நாளாவே அத்தா ஒயர்லெஸ் தா ஆஃபீஸ்ல யூஸ் பண்வே இப்ப இங்க வந்துனந்து இவன் கிட்ட ஒயர் தாரு க னா ஒயர்லஸ் இருக்காமா ஆனா அது எங்க இருக்குன் தொலவணு வீடு முழுக்க தொலவணு அது எங்க போய் தொலவுரதோ
ம்
எங்யாவ்து கடக்கும் மூடைய்ல
அன்த்தா தா
ம்
இந்த வயர்லெஸ் தா கரக்டாருக்கு
ஆமா ஒயர்லெஸ் தா இருக்கு அம்மா அவ்ங் அன்னிக்கே சொன்னாங்க இருக்குது என்கிட் ட்ட ஒண்ணு இருந்துச்சி அப்டின்னாங்க
அதுல ஜிப் போட்டுட்டம்னா ப்ரச்சனயா இருக்காது
ம் செல்லு ட்யூராசெல் வாங்கிட்டோன்னு வச்சுக்குவே ஒரு ஒரு மூணு மாஸ்த்துக் க்கப்டே தொடந்து வரு அதுதா நாங்க ஆஃபீஸ்லெய்ல யூஸ் பண்ணுவோ ட்யூரோசெல்ல அது நல்லா வரு ஒரு மூணு மாசத்துக்கு தொடர்ந்து வரு யூஸ் பண்ட்டே இருக்லா
ம்
பாக்கலா இங்யாவ்து கடக்கிதான்னு ம்
அதுதா பெட்ட்ரா இருக்கு
அதுதா பெட்ட்ரா ருக்கு ஆனா இங்க அது வாங்கலனா சரி இப் ஓ சேல்ரி வந்ததுக்கப்றோ வாங்
வந்ததுக்கப்புறோ ஆ இல்ல சேல்ரி வந்ததுக்கப்புறமே வாங்கிகோங்க ஆஹா
ட்டே நம்பி இப்ப செலவ் பண்ட்டே மறுப்டியு அப்புறோ சேல்ரில்லு வரத் த்துக் முன்னாடி காஸ் இல்லன்னா அப்றோ இது பண்ணுல அதனால சரி அப்றோ வான்க் வந்தோணே வாய்ன்க்லா அப்டின்ட்டு விட் ட்டாச்சு ச்ச அதுக்குள்ள எங்க்யாவ்து இருக்கான் தொலவ்லா அப்றோ அவ்ங்ளு இருக்குன்றாங்க அப்றோ நம்ம ஏ வாங்கணு இன்னொன்னு
அதா அதா
வாங்கனதுக்கப்றோ‌ தொலவுணோன்னு வச்சுக்குவே முன்னாடியே இருக்கு
ஆமா ஆமா அது வேற தொலை விட்னீங்கன்னா முன்னாடியே இரு
அதனால சரின்னு சரி இப்ப இப்ப தொலைவி பாக்கலாமேன்னு தொலைவிட்ருக்கே
ஒயர்ல அதுதா பிரச்சன எப் ஸ்க்ரோல் ஆகு ஆனா ஆமா எனக்கு ஆபீஸ்ல ஒயர் தா அய்யோ என்ன பண்ற இழுத்து இழுத்துட்டு இழுத் து இலுத்து ஒயர் வேர சிக்கிக்குமா போகவே போகாது ஸ்க்ரோலே ஆகாது
அதா அதா இங்க பாரு இப்ப தொலவுனா இவங்களோட இதெல்லா கெடைக்குது
ம் ம்
இது என்ன ஹெட்செட்டு பழைய ஹெட்செட்ல்லா கெடைக்குது
அதா அதா
அய்யோ ஹெட்செட்டு என்னன்னமோ வச்சிருக்குறாங்க
அதான
ம் நோட்டு உங்க வீட்ல என்ன சமையல் ஹலோ
அக்கா கேக்குதா
என்ன சமையல்னு
எங்க வீட்லயா மொச்சக்கொட்ட கொழம்பு எங்கம்மா தா டிஃபன் சட்னி எத அரை பயங்கரமா இனிக்கு எனக்
ஆன மொச்சக்கொட்ட கொழம்பு காலையில வச்சதா
காலைல ஆ
அட வெள்ளிக்கெழம என்றனாளயா
ம் சாம்பார் வக்கல நேத்து காசஸ் சாம்பார் கூத்து ங்களா அதனால இன்னைக்கு மொச்சக்கொட்ட கொழம்பு வச்சுட்டாய்ங்க
சேரி சரி
சர்வீன் என்னா பண்றா சர்வீன்
சர்வினு பின்னாடி ஒரு குடுமி முன்னாடி ஒரு
குடுமி போட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கிறா அவங்கம்மதா அதா அதா
பெண்ணு மூடி எடுத்து வாய்க்குள்ள வச்சுக்கிட்ருக்கு அவங்கம்மா பென்னு மூடிய பிடிங்கிட்டா அதுக்கு அழுவுது ஆ ஆ ன்ட்டு அப்பறோ சீப் எடுத்து வாயில வச்சுக்குது சீப் எல்லா தொடக்கூடாது தம்பி அப்டினு சொன்னா சீப்பு வாயில வக்க கூடாது சாமி அப்டின்னா சீப்பையும் புடுங்கிட்டோம்னா அழுவுது
அதா அதா இப்ப பல்லு வேற ஊறதுங்காட்டு அதா அதா அவங்கிட்டே இருக்கணுல்ல
ம் வாயில எதயாவது வச்சு கடிச்சுக்கிட்டே இருக்கணு மாட்ருக்கு
தே இருக்கனு அந்த பல்லு ஊறுதுல்ல
ம் கடிச்சுக்கிட்டே இருக்கணுமாட்ருக்கு எதையாவது ஒன்னு எதையாவது ஒன்னு வாய்ல இருந்துகிட்டே இருக்கனு பொருள் வெளையாட்டு பொருள்லா வாங்கி குடுக் இங்குள்ள பஸ் இதெல்லா அத வெச்சு ஓட்ட தெரியில்ல
அத்தா அதா
அது வெ
இதுவேதா வெளையாடுவ ஒரு ஒரு வயசு ஆன நால எங்க நிலாவே அப்டிதா எல்லாத்தையு துக்கி போட்டு தூக்கிபோட்டு தூக்கிபோட்டு ஒடைக்குது
வாயில வச்சு கடிச்சிட்டுருக்கானு
அந்தாவா நாங்களே எங்க நிலாக்கு வாங்கிட்டு வந்தோ சைக்கிள் மாரி ஒன்னு இப்டி ஓட்ற மாரி லைட் தெரிற மாரி பொட்டுன்னு போட்டு ஒடைச்சு புட்டா
உ அவ எங்க டிக் டாக் பண்ணிருப்பலாட்டுருக்கே வாய்ஸே மேச் ஆகல இப்பதா பாத்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரீல்ஸ் பண்ணிருப்பாலாட்டுருக் கு இவ ஆ வாய்சே மேட்ச் ஆவல அவ பாட்டுக்கு பாடிட்டுருக்றா
என்னமோ தெரில
அதா ஆ அப்பா என்னென்னமோ வச்சிருக்குறாங்க வீட்டுக்குள்ள
ச ச அதலா அப்டிதா கண்டுக்காதிங்க
இல்ல எல்லா பொருளு இருக்கு அந்த திருப்ளி தீபி அது இதுன்னு எல்லா பொருளு வச்சிருக்காங்க
அதா அதா
அப்றோ இந்த பைப்புலா இது பண்றதுக்கானது இதும ரி எல்லா பொருளு இருக்கு
அந்தந்த
ஒரு ஸ்டோரிங் வச்சிருப்பாங்களாட்ருக்கு மினி ஸ்டோரி
அதா அதா
கொஞ்சோ வாங்கிட்டு வர சொன்னா நெறைய வாங்கிட்டு வந்தறது அப்றோ என்ன வேல அது கொஞ்சத்த யூஸ் பண் பைப்பு அது இதுன்லா கொஞ்சோ யூஸ் பண்ணிட்டு கொஞ்சத்த இங்கே வச்சறது எங்கயாது
அ கௌதம் அண்ணா பைய வேற குடு குடுன்னு ஓடி வரா
மொத்தோ மூணு பையனா
சாரதா அக்கா இருக்காங்கல ராகுல் முன்னாடி இந்த மாடி வீடு இருக்கு அத குடு குடுனு ஓடி வன்டாங்க தாத்தா வந்து தூக்கிட்டு போய்ட்டாங்கே
ம்ம் எங்க இருக்க வெளிய உக்காந்துருக்கியா
ஆ நா இங்க வெளிய இருக்கே
அவ்ள தூரோ வந்துட்டானா
ஆ சந்துக்கு வன்டா முன்னாடி நா எங்க வீட்டுகிட்ட இருக்குறே இல்ல நா எங்க வீட்டுக்கிட்ட இருக்கே அவ வந்து சந்துக்கிட்ட ஓடி வன்ட்டா
ம்ஹு
என்னால ஒன்னுத்தியு கைல புடிக்க முடியல
அதா அதா மௌசு கேரம் போர்ட்ல இது கேரம் போர்டுங்கற நா பாரு மவுசுங்கறே என்னதுன்னு கேட்டாங்க கேரம்போர்டுல வச்சு நவுத்துறதுன்னு
ஐயோப்பா ஏ மூள கலங்கி போச்சு எங்க இருக்குன்னு அவுங்களுக்கே தெர்லையா
ம்
அப்டின்னு சொல்றாங்க எங்கேயாவது இருக்
நா பட்சன்யா நியாபகம் இருக்காதுக்கா
ஆனா அன்னைக்கு இங்கயே தூக்கி போட்டிருக்கோங்க ஆனா நம்மளுக்கு ஒரு நெனப்பு இருக்கு என்னன்னா இருக்கு இருக்குன்னு ஒரு நெனப்பு இருக்கு அப்றோ இட்லியா தோசையா
தோசைதாக்கா இட்லினா சாப்பிட மாட்டேங்கே எங்க அப்பா என்ன மிட்நைட் இட்லி சாப்பிடுறாங்க
ஓ என்னோட சேந்தவங்க இட்லி எனக்கு பிடிக்காது
இந்த ஒன்லி நான்வெஜ்
தோசைன்னா நல்லா இருக்கு
ஆ நான்வெஜ்குதா இங்க எல்லா இட்லி இரங் ம் மறுபடியு எப்போ வருவீங்க நெக்ஸ்ட் மன்த் தானா
அடி நூறுபா ம் அதுக்குதா பேசாம இருந்துச்சுன்னா அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலா எதுக்கு செலவு பண்ணணு அது தொலங்குமா
ஒடனே கெடைக்காது ஹலோ அதுவேணா உண்மதா ஒடனே கெடைக்காது அது இங்கெல்லா தொழங்வே முடியாதுங்க
அதான் அதா
பென்னில்ல பென்னில்லன்னு இங்க பாருங்க எத்தன பென்னு எல்லா ஜெல் பென்னு அந்த பென்னு இந்த பென்னு எழுதுறதெல்லா அது
ம் சொல்லுங்கக்கா
ம் ம் பென்னே இல்ல பென்னே இல்ல பென்னே இல்லைம்பாங்க இப்ப பாத் ஜெல் பேனா அது இதுன்
ஆனா அக்கா இருங்க நா கூப்புறே ஆ